ஆ கேக்குது சொல்லுங்க
நல்லா இருக்கீங்களா
உ நல்லா இருக்கே நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே வீட்டுலல்லா
உ நல்லாருக்காங்க
அ காலைல ஆ நல்ல சாப்டேனா திருச்சிராப்பள்ளி திருச்சி நீங்க எந்த ஊரு
நா திருவாரூர்
திருவாரூர் ஓகே ஆ இந்த தலைப்பு என்ன தொழி என்ன பேசலா எத சம்பந்தமா பேசலா சொல்லுங்க
இந்த ஆப் பத்தி தெரியுமா
இல்ல இல்ல ஆ தெரியாது வேற சும்மா அன்றாட வாழ்க்கய சொல்லுங்க கோயிலு திருவிழாக்கள சொல்லலா இல்லன்னா சுற்றுலா நம்ம எங்கெயாவது டூரிஸ்ட் போயிட்டு வந்தது அந்த மாரி இப்போ ஜென்ரலான டாபிக்க போய் சொல்லாடியு
திருச்சில் இல்ல பெரிய உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கல்ல அத பத்தி சொல்றீங்களா
தி சொல்ரே திருச்சி கோவில்ஸ் சரியா இப்ப வர்து நீங்க வந்து இப்ப திருச்சியில வறீங்க அப்படின்னா நாங்களு டிராவல்ஸ் தா வச்சிருக்கோ எல் கோயில் பேக்கேஜஸ் இதெல்லா இருக்குது நல்லாருக் கஷ்டமட்டர் கிட்ட பேசுறது அப்டியே சொல்ற இப்ப வந்திக்கன்னா பேக் பெஜா நாங்க பேசயில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம திருச்சியில வந்து எறங்குனதுமே சென்ட்ரு பிளேஸ்ஸு அதாவது தமிழ்நாடு ஹோல் தமிழ்நாடுக்கே இதுதா சென்ட்ரு பாயிண்டே அதா இங்கிப் ட்ருந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டரு இங்கிட்டு பேங்களூர் முன்னூத்தி எம்பது கன்னியாகுமரி நா நானூத் நானூறு சில்ர அ இங்கிட்டு மதுர இந்தப் பக்கம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா முன்னூத்தி ஒம்பது நாலு திரு வெங்கட்டு இது பாத்தீங்கன்னா மையப் புள்ளி திருச்சி தா எங்க ஊரு சரிங்களா இங்கிட்டு இங்க எல்லா ஒரே முன்ன பின்ன பத்து இருவது கிலோமீட்டரு முன்ன பின்ன வரு இது மைய புள்ளி இதுதான் ச்சி பாத்தீங்கன்னா இதுல வந் ந்து பிரசித்தி பெற்ற கோயிலுன்னு பாத்தோம்னா ஆ மலக்கோட்ட உச்சிப்புள்ளையார் கோயிலுதா எங்க அந்த கோயில் ஓட உச்சிப்புள்ளையார் கோவில் இருக் க்குல ராக் ஃபோட்டுன் சொல்லி போட்டு இருக்கு அதுதா வந்து ஐ தி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திருச்சின் கட்னா அதுவு ஸ்ரீரங்கோ கோபுரமுந்தா காட் ட்டு வாங்க ரொம்ப பே ஃபேமஸ் ஆனது பாத்தீங்கன்னா அ அந்த புரூஃப் ஓட வருதுன்னா திருச்சி மலக்கோட்ட உச்சி புள்ளையார் கோயிலு ரெண்டாவது பாத்தி என்னனா இந்த சமயபுரம் மாரியம்மன் அந்த கோவிலு ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறோ ஹீரங்கம் கோப் புரோ நீ அந்த கோபுரம் உச் ச்சியில அந்த பதினாலாவது குரோபலந்து உச்சியில வந்து பாத்தா இலங்கை அந்த விளக்கு சொல்லுவாங்களே என்ன இன்னா விளக்கு கலைகரை விளக்க தெ ரியு ஆமா அதுல வந்து பதிமூனாவ கோபுரத்துக்கு இளையராஜா டொனேஷன் அவர் குடுத்தது அந்த பேரு மென்ஷன் பண்ணி இருக்குமா
ஓ நம்ம எ நம்ம எல்லாரு பாக்கலாமா பொதுமக்களு பாக்கலாமா
ப்பயோ இது பர்மிஷன் வாங்கி எல்லாரு போ முடியாது
ஆ
இந்த மாரி போறது அது இந்த கோபுரோ கும்பாபிசே த்து மண்ணேல்லா சொல்லுவாங்க பதிமூனாவது கோபுர காஸ் து வந்து அவர் குடுத்துருக்காரு அப்பிடிங்கிற மாரி
சேரி சேரி
அது வந்து ஸ்ரீ ரங்கோ கோபுரோ அதுக்கப்புறோ உத்தமரு கோவில் இருக்குது உத்தமர் கோவில்ன்னா என்ன னா இவன்னு பிரம்மா அ விஷ்ணு பெருமாள் கோவில் மொத்தம் மூனு சாமியுமே அந் த்த ஒரே எடத்துல ஒரு உத்தமர் கோயிலா இருக் அது ரொம்ப எந்த மாரி இரு க்காது எங்கியு முப்பெரும் தேவியர்ன் சொல்ற மாரி மூனு கடவுள் இருக்கிறாங்கன்னா அ சிவன் பிரம்மன் படைக்கிறவரு அழி கிறவரு செல்வ உங்களுக்கு குடுக்கறவரு து இவுங்க மூனு பேரு அந்த மு உத்தமர் கோயிலுன் சொல்லுவாங்க நம்மர் கேட்டு கிட் தா அது அந்த கோயிலு அதுக்கப்புறோ குணசீலம் கோயில் இருக்கு திருப்பஞ்சலில அந்த திருமணோ ஆனவங்க ஆகாதவங்க திருமண தடை கல் கல்வெட்டு கல்வாலை வெட்டுறது இப்ப ரெண்டாந்தாரமா இருக் க்குது உங்க பையனுக் வாழ மரத்துல தாலி கட்டி வெட்டிட்டு இது பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாங்கள அதெல்லாம் பாத்தீங்கன்னா யமதர்மனுக்கே உயிர் குடுத்தவரு அந்த திருப்பஞ்சலி அந்த திருப்பஞ்சலி கோவில்ல வந் ந்து அங்க இருக்குது அங்க போய் கல்வாலையில வெட்டிட்டு வந்து ரெண்டாவது திருமணோ ஒன் ணோ ஜாதகத் த்துல இருந்ததுன்னா அந்த பரிகாரோ செய்யறது அந்த கோயிலு
சூப்பர் சூப்பர்
வயலூர் முருகன் கோவில் சொல்லுவாங்க கோவில் இல்லாத தததே இல்ல அவ்வளோ திரும்பி பாத்தா நாலா பக்கமு கோவில் தா இருக்கு ம் ம் ம்
வேற என்னஸ் பெஷல் இருக்கு திருச்சில
திருச்சில வேற என்ன கல்லண்ண அந்த இது சொல்லுவாங்கள கல்ல கரிகாலன் கட்டி வெச்
அது தஞ்சாவூர்ல இருந்து வறமா திருச்சிக்குதாங்கா
திருச்சில இருந்து தானே தஞ்சாவூர்க்கு கே வரும் இங்க இருந்து தானே வரு ஆமா இங்க இருந்து தா கல்லண்ண வழியா அங்க தஞ்சாவூர்க்கு ஆ அந்த ஆறு தண்ணி வர்றது ம் ஆ வந்துருக்கே இப்போ திருவாரூர்ன்னு அக்கிரூட்டா நாங்க அங்க வந்ததுல்ல அந்த வழியா திருக்கடையூருக்கு நாங்க அத் அத்
நா மூண் நாளைக்கு முன்னாடி தா போன திருக்கடையூருக்கு ம்
திருக்கரையூருக்கு திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு வந்துருக்கோ
ம்
ல்ல திருவாரூர்ன்னா வந்ததுல்ல அந்த ரூட் ரூட் வழியா வந்துருக்கோம் போயிருக்கோ ர தஞ்சாவூரு கும்பகோணோ இந்த கோவில்லு ஒம்போது ஸ்தலங்களுக்கு போக இல்லாங்க தான இருக்குது நவக்கரக்கோ கோயில்லு எல்லா எம்மே பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பண்ணி தானே வரு அதனால ஃபுல்லா அங்க ட்ருக்கு வந்துருக்கோ ம் சொல்லுங்க தோழி அப்புறோ இன்னைக்கு எதுச்ச வேறனா அ கால்லஸ் சாப்டாச்சு ஆ சப்பாத்தி சப்பாத் தி சன்னா மசாலா இப்போ நீங்க அம்மா அம்மாவாச ஆடி ஒண்ணு வேற அ நல்லார் நான்வெஜ்ஜு இன்னிக்கு கெடையாது ஆமாமாஸ் வருஷ பெறப்பு அம்மாவாசையு அதனால சைவ சாப்பாடு தா அதா இப்ப சேரி பேசிட்டு போயிட்டு குளுச்சுட்டு சமைக் சமைக்கலா அப்டின்டு பத்து நிமிஷோ கரெக்டா அதுலே பாவோ ஓடிட்டு இருக்கு பாருங்க பத்து நிமிஷோ ஆனா பன்னெண்டு நிமிஷோ பேசுனா கொஞ்சோ ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கு பத்து நிமிஷத்துல கட் பண்ண ஆனா ஒரு பதிமூன்னு பதினொன்னு அம்பத்தொன்னு அப்டின்னு வரையில கட் பண்ணா கொஞ்சோ இதா இருக்கு
ஒங்ககிட்டயே திரும்ப கால் பண்ணலாமா இல்ல வேற யார்க்கிட்ட வச்சு பண்ல்லாமா
பண்லா ஒரு கேப் விட்டு பண்ணலா கண்டிப்பா பண்ண கூடாதுன் சொல் சொல்றாங்க அப்ப மொத்த மூனுக்கு கால் பேசுனே நல்லா தா இருந்துச்சு ஒன்னு இல்ல
ஆ நீங்க முடிச்சுட்டு எப்டின் கால் பண்றீங்ளா
ஆ இப்ப பாத்தீங்ன்னா இது இதுலேயே ஃபுல்லா நம்ம இந்த டாபிக் பேசக்கூடாது நம்ம வாட்ஸ்அப் கால்ல பேசுனது பேசுனது இதெல்லா பேசக்கூடாது டாபிக்க மட்டு பேசுங்க இப்ப பாத்தீங்னா இப்ப சமயபுரோ போனா நா எனக்கு திருமண ஆனது ஆ லவ் மேரேஜு தா ஆ நானு அவரு அப்றோ போய் அப்பா அம்மா எல்லா எதிர்ப்பு தெரிவிச்சதுனால சமயபுரத்தில் தா போய் திருமணம் பண்ணிக்கிட்டோ ஆ இன்னைக்கு முப்பத்து பத்தி மூனு வருஷோ ஆகுது அதனால எங்களுக்கு அந்த ஸ்கூ சாமி வந்து சமயபுரோ மாரியம்மன் வந்து ரொம்ப அப்ப எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அவரு அந்த அந்தமா ஆமா அதனால எ பையனுக்கு அப்ப அங்கதா திருமணம் பண்ணோ
முடுஞ்சுருச்சு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க
நீம் வரவேற்பு வெளில வெச்சுக்கிட்டோ பொண்ணுக்கு வந்து உத்தமர் கோவில்னு சொன்னேல்ல மூணு கடவுள் இருக்காங்க அப் அப்டின்ட்டு அதுல பெருமாள் கோயில்ல பண்ண சொன்னாங்கன்னா அவங்க இதுல வெச்சு ஆ கல்யாணம் பண்ணி ஹோட் ஹோட்டல்ல ரிசப்ஷன் வெச்ச அந்த மாதிரி பையனுக்கு கல்யாணோ ஆயி ட்டு இன்னு கொழந்தை இல்ல பொண்ணுக்கு வந்து ஒரு பேர மூணு ரெண்ர வயசுல இப்ப ஒரு பேர இருக்காரு கோயம்
ம் ம் ம் ம் நீங்க டிராவல்ஸ் தா வெச்சிருக்கீங்களா ஹவுஸ் ஒய்ஃபா
ட்ராவல்ஸ்சுதா நானு அவரு பாத்துப்போ பஸ் நானு பியூட்டிஷன் பதினெட்டு வருஷ் ட்டா வெச்சுருந்தோ இப்ப ஒடம்பு முடியாம தங்கச்சிக்கு அப்ரேஷ் ட்டுன் வயித்துல கட்டி அதுன்னு எனக்கு அதே பிராபுளோ அதனால இப்ப நாங்க ரெஸ் ட்டு ஃபுல்லா பார்லர் எல்லா குடுத்துட்டோ மூணு பிரான்ச் வெச்சு
அப்டியா பார்லல் வெச்சா நல்லா இருக்குமே
திருச் ச்சி மலக்கோட்டன் சொன்னீங்கள்ல அது பக்கத்துலதா வெச்சு சின்ன கட வீதின் சொல்லி அங்கதா பார்லரு ஹெட் ஆஃபிஸ் மாரி இருந்து ச்சு அதுக்கப்புறோ கேக்கே நகர்லையும் அடம்பல பட்டி போ ஊர்லயு வெச்சுருந்தோ மூணு எடத் த்துல வெச்சுருந்தோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டாஃபு அப்டியே வாங்கிட்டாங்க அப்டியே இது பண்ணிட்டு திருச்சி டவுனுக்குள்ள இருந்து தா எங்களுக்கு மேக்கப் பிரரைடல் நறையா வரு அதுதா அந்த பிளேஸ்ல உள்ளது அதுக்கப்புறோ அந்த அங் ங்கேயு வேல பாத்த பொண்ணு நா வந்து ஒடம்பு முடியல இது மாரி குடுக்கப் போறேன்னு ஆடு குடுக்கப்போறேன்னவுட்னே நா னே வாங்க்கிறேன்ட்டு ஒரு வே எ ட்டு லட்சத்துக்கு அப்டியே ஃபுல்லா எல்லா ம் மெட்டீரியலோட அப்படியே குடுத்துட்டே கிளாஸு இந்தப் பக்கோ அங்கிட்டு கிளாஸு டோரு செட்டிங் எல்லா இருந்துச்சு நக செட்டு எல்லா பன்னெண்டு செட்டு நக செட்டு மட்டு
அது எல்லா இப்போ வச்சீங்கன்னா இப்பல்லா நல்ல பிசினஸ் உங்களுக்கு
இல்ல பிசினஸு எனக்கு இப்ப அம்பத் ரெண்டு வயசாயிடு ச்சும்மா பா இப்ப தங்கச்சிக்கி நாப்பத்தெட்டு வயசு எல்லா அவ அந்த ஃபீல்டுக்கே வரல வேணான்ட்டா அது இப்போ ஒத்து வராது ஏன்னா இப்ப அது வந்து இப் இப்ப நம்ம வந்து பா ர்லர்னா பார்லர் மட்டு நா பண்ண மாட்டே எனக்கு மால கட்டு தெரியு ஆ பிவிசல் பூவு கட்டுவே இந்த பூவு கட்டுவே அந்த பூ டி எல்லா வ கையான பூவு நா கட்டுவே பால் கட் க்ல இருந்து இதே அத பெயிண்ட் பண்றது அப்ற ஸ்விங் பண்றது அது ஏ மால கட்டு மல்லியப் பூ அந்த திண்டு இரு க்ல்ல மல்லியப்பூ திண்டு நந்தியா வட்டத்துல அது வச்சு கட்றது அது என்ன கலர்ல சாரீ இருக்கோ அந்த பூவ நா அந்த கலர்ல கொண்டு வந்துருவே எ ப்பிடியாவது அந்த மாரி ஆமா அதெல்லா பண்ணுவே இன் சூட்டு வச்சிருந்தே ஆ கவுர்மெண்ட்ஸ் யுவாஸ் ச் பியூட்டி கேர் அப்டின்னு இந்த இது வந்து பார்லர்து அது வந்து இவாஸு பியூட்டி கேர் ஆ இன்ஸ்சூஷன் ஆஃபு டெக்னாலஜி இத வச்சு டெய்லரிங்க அதாவது பன்னெண் இந்த மிஷின் தையல் மிஷின் போட்டு டெய்லரிங் சொல்லி குடுத்து அதுக்கு சர்டிபிகேட்டு
நறையா வெச்சுருக்கீங்களே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்கள நெனச்சா ஆ
த்தன் சொல்லி குடுத்து அது தங்கச்சி பாத்துட் வா நா ஓவராலா எல்லாம் எல்லாமே நாந்தா பர்ச்சேஸ் பன்றது து என்ன மெட்டீரியலு என்ன தீர்ந்து போச் ச்சு என்னன்னா இல்ல வெளியில காரோ வண்டியோ எடுத்துட்டு போய் நா வாங்கின்னு வந்து போடுறது நமக்கு வந்து பிரைட் டல் மேக்கப் ஒன்லி நா போவே செய்வே தங்கச்சி செய்வா நா பேசுன ஆ
பர்சனுக்கு எவ்ளோ வாங்குனிங்க
எது பிரைட் டல்லுக்கா நாங்க பண்ணயில இப்ப என்ன இப்ப நா ரெஸ்ட் எடுத் இதே நாலு வருஷோ ஆகுது அதுக்கு முன்னாடி பதுனெட்டு வருஷத்துலன்னா ஆரம்பத்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கீன்னா ஃபைவ் தௌசண்ட் வாங்குனோ லாஸ்ட்டு வந்து இருவத் த்தாயிரோ லாஸ்டு இரு பதுனெட்டு இருவது இதோட முடுச்சோ அதுக்கப்புறோ இப்பல்லாம் பாத்தீங்கீன்னா ஐம்பது
ஆமா ஆமா இப்பதா ஜாஸ்தி வாங்குறாங்க அதா நானே சொல்லிட்டு இருந்தே ஃரெண்ட்ஸ் கிட்ட ஏ பார்லர் வெச்சா நல்லா சம்பாருச்சுர்லா அப்டி சொல்லிட்டு ஆ
அ கொம்பை கன்னியாகுமரி அந்த லாஸ்டு இந்த லாஸ்டு மேக்கப்லா பதக் திருச்சில நமக்குத்துக் கிளையிண்டு தெருஞ்சவங்களா இரு க் ப்பாங்க ஆனா கல்யாணோ அங்க வெச்சேருப்பாங்க சேரி வருவீங்களான் கேப் வாங்க வரோன் சொல்லிட்டு போவோ வேற வழி இல்ல அப் இப்ப ஊர் ஊராப் போயி அதெல்லா வந்து அந் அந்த ஏஜ் எல்லா தாண்டி இப்போ முடுஞ்சு ஆஞ்சு ஒஞ்சு போய் உக்காந்தாச்சு ஆமா அந்த மாரில்லா பஸ் ஸ்டெயின் பண்ணி ஆலய முடி முடில அதா கொஞ்சோ கஷ் கூச்சமா இருக்கு அதெல்லாம் வேண்டாட்டாங்க வீட்டு்ல ஆப்ரேஷன் பண்ண உடம்பு இதெல்லா வேணான்ட்டாங்க
சேரி ஹெல்த பாத்துக்கோங்க ஹெல்து தான் நம்மக்கு இம்பார்ட்டன் எல்லாத்த விட ஆமா
செட்டில் ஆயாச்சு எதுக்கு போதும் விடுங்க அப்படின்னு எல்லாம் த்தவாங்க வீட்டுல உம் போதும் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சுமா நம்ம இதுக்கப்புறம் ஆடி ஓடி ஆமா கல்யாணும் ஆயிடுச்சு சரி போதும் எல்லா பிள்ளைங்களும் சத்தம் போட்டாங்க சரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டோம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் மிக்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம்